ஆ ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது மேம் சொல்லுங்க
ஆ அதா இப்பதா அம்மா வந்திருந்தாங்க வீட்டுக்கு ஆ பேசிட்டே பேசிட்ட அவுங் கொஞ்ச வெளிய போயிருந்தாங்க
அப்படிங்ள மா
அதுதா ஒரு ஃபங்க்ஷனுக் போலான்தா பேசிட்ருந்த
ஓகே ஓகே மேம்
நீங்க சாப்ட்டு முடிச்சிட்டிங் எப்பவுமே நீங்க இப்புடி ஹெல்தியா தா சாப்புடுவீங்ளா பாக்சிங்னால மட்டு இப்டி சாப் விட்ரிங்ளா
இல்ல மேம் சின்ன வய்ஸ்லேந்தே அப்டே சாப்ட் பழகி ஏன்னா எப்டி சொல்றது பாட்டி வளப்பாங் ஹலோ
அதனால உங்களுக் பழகிபு
ம் ஆமாமா அது இல்லாம பாக்சிங் பாக்சிங் போறனால
புதுசா சாப்புற்ற மார் இருக்குல்ல ஹெல்த்தியா அந்த மார்லா எனக்கு எதுவு இல்ல நா அப்புடே நார்மலா சாப்புற்ற மாரியே சாப்ட்ட அ ட்ரைனிங் எடுக்குற டைம்ல
அது உங்ளக் சின்ன வய்சுலேந்து பழகுனனால வித்யாசமா இல்ல
ம் அதனால வித்தியா ஆ ஆமா மேம்
நா எப்பவுமே லைக் வெளியூர்ல தா லைக் பெரிய சிட்டில வளர்ந்தனால கிராமத்துக்கு அவுளோக்கா போறதுல்ல
ஓ
அத்னால லைக் இந்த தானியங்கள் அதல்லா அங்க போனா நல்லா சத்தா குடுப்ப ப்பாங்க அதால அவ்வுளோக்கா பழக்கோல்ல
ம் நானு சிட்டில தா மேம்‌ வளந்த ஆனா தானியங்கள் சாப்பட்ணு நெனச்சா மட்டுந்தா சாப்பட முடியு நம்ம சிட்டி லைப் வாழ்றவ் அதுவா கெடக்காது இந்த ஜென்ரேஷன்ல ம்
அதுவு இங்கல்லா வந்து ஃபுல் அண்ட் த வெஸ் தன் கல்ச்சர் அது இது வந்தனால
ஒ மேம் சூப்பர் மார்க்கட்ல போய் வாங்களலா
அ நனச்சோன்னா நறையாவே இருக்கு அதுவு இப்ப வந் து இந்த ஹெல்த்துக்குனே நறிய கொண்டு வராங்க புது புதுசா
இல்ல மேம் அ இப்ப வரதெல்லா புதுசா வரதெல்லா நீங்க சாப் டிங்கன்னா உங்குளுக்குதா அந்த இது பவுடர்ஸ் தான சொல்றே
இல்ல இல்ல இப்ப ஒரு சில வந்து தானியங்களுக்குனே ஹோட்டல் இந்த மில்லட்ல வந்து நறியா லைக் அந்த மாரி எல்லா போட்டு குடுக்குறாங்க
கூட நீங்க சாப்புட்லாமா
அதுவு இப்ப இந்த பார்க்குல அங்கல்லா பாத்தீங்னா இப்ப நறிய சுண்டல் கடல இந்த மாரி ஹெல்தி ஹெல்தியா வந்து செஞ்சு விக்கறாங்க
லே எல்லா இப்ப நார்மல் ஆயிருச்சு மேம் அது வந்து எல்லாருமே சாப்புற்றது
ச பயிறு அது இது இப்பல்லா நறைய எடத்துல இந்த தேங்காய் பால் இதெல்லா நறைய எடத்துக் விக்க ஆரம்மிச்ட்டாங்க இப்போ
ஓகே ஓகே மேம்
அதனால வே கொஞ்சோ வெளியே போனா ஏதோ புதுசா பாத்தா சாப்பிடுவே
ஓகே மேம்
ஆ சொல்லுங்க மேம்
வேற நீங்க ஏதாவது சொல்லுங்க
நா என்ன மேம் சொல்றது நா வந்து எப்பவுமே வெளியே போம்போது இந்த மாரி ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லா எடுத்துட் போனோன்னா அந்த பச்சைப்பயிறு அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு போயிருவோ மேம் சுண்டல் பச்சப்பயிறு
எல்லா அப்டிதா சாப்டுவீங்களா நீங்க மட்டு இப்டிதா
நா மட்டு தா மேம் இப்டி மத்தவனுங்க எல்லாமே காளான் அந்த மாரி சாப்பிடுவாங்க
காளான் ஹெல்தி தானே அது ஒரு மஷ்ரூம் தானே அதுலயு ப்ரோட்டீன் இருக்கு அவங்க கொஞ்சோ ஆயில் ஜாஸ்தியா போடுவாங்க
ஆயில் ஜாஸ்தியா போட்றாங்க ஆ இது இல்லாம அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்
இப்ப கா காளான் வந்து என்ன மேம் எல்லாமே காளானா போட்றாங்க உங்களுக்கு அதுல வ இந்த மாவு போட்றாங்கல்ல அரிசி மாவு
அரிசி மாவு மைதா மாவ் அதெல்லா ஆயில்ல
போட்றாங்கள
இப்போ ஒரு ஒரு காளான் சாப்பட்றோன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து காளான் கம்மியாதா இருக்கு சில இதுல காளானே இருக்கறது இல்ல அ சில இதுல காளானே இருக்கறது இல்ல
மிச்சம் மசாலா தா நெறையா போடுவாங்க அவங்க
மசாலா நெறையா போட்றாங்க ஒரு எடத்துல நம்ம போய் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நெனைக்கிறோம்னா அந்த ஹெல்தி விட அன்ஹெல்தி தா அதுல நெறையா ஆட் பண்றாங்க
அதுதா அதுவு இப்ப வந்து வெளிய போய் ஏதோ வாங்குனா ரொம்ப காரமா செய் அத வச்சு வைய்த்து புண்ணு அது இதுன்னு நெறைய பிரச்சனைகளு வரு
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா மேம் எனக்கெல்லா ஒரு கடையில காளான் சாப்பிட்டு அடுத்த நாள் ரொம்ப என்னால முடியல ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு
நெறைய பேத்துக்கு காளான்னாளா வரு நா வெளியே இதெல்லா அவ்வளவுக்கு அவாய்ட் பண்ணுவே இது ரொம்ப வாந்தி வந்துரு இல்லைனா
ஆமா
அவங்க பழசு யூஸ் பண்றாங்களா அந்த ஆயில் கெட்டு போனத என்னனே தெரியல இது நெறைய பேத்து க்கு காளான்னால ப்ரச்சனை வரு
ஆமாங்க மேம் காளான் மேல்ப்பூரி கூட சாப்பிடலா அதுன்ன பொறிதா ஒன்னு ப்ரச்சன இல்ல
ஆ
ஆ அது நூடுல்ஸ்ஸு நூடுல்ஸ்ல வந்து சிக்கன் சில்லி சிக்கன் போட்றாங்க அந்த சில்லி சிக்கன் எப்ப போட்ருப்பாங்கன்னு தெரியாது
அதா அவங்க எத்தன் நாள் முன்னாடி வாங்கிரு
அ ஒரு வாரமா கிட்டத்தட்ட வாங்கி பேக் பண்ணி பிரிஜ்ல வச்சு டெய்லி கொஞ்ச கொஞ்ச எடுத்து எடுத்து சில்லி போட்டு கட் பண்ணி அதுல போட்டு தராங்க நம்மளுக்கானா இது எதுமே தெரியாதுல
அதுதா அவங்க எவ்வள நாளாது கெட்டு போன ங்களா நல்லதா வாங்குறாங்களா சுத்தமா செய்றாங்
ஆமா ஆமா
நா எனக்கு கொஞ்ச தெரிஞ்ச இருக்கு தெரிஞ்சவங்க இருப்பா அங்க போவே இல்லன்னா இந்த வெளிய அந்த காருப் பொரி அதெல்லா வாங்கி சாப்ட்டா அதெல்லா அவ்ளக்கா ஒண்ணு இருக்காது ஏனா அவங்களுக்
அது வந்து எல்லாருமே சாப்பில்லா
அதா அது வந்து சின்ன சின்ன கடலா ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க பெரிய பெரிய ஓட்டல் போலனா அவங்களுக்கு வந் இருக்கு இந் நாள் இவ்வள வேல இருக்குனா நம்ம முன்னாடியே செஞ்சு வெப்போ
ம்
அவங்களுக்கு ரஷ் இருக்கிற மாரி அவங்க நம்மளுக் செஞ்சு குடுப்பாங்க
அ
ஃபிரீயா இருக்கற நாள் போனாதா நல்லா சமச்சு குடுப்பாங்க ரொம்ப ரஷ்ஷா இருந்தனா அவசர அவசரமா எதோ ஒன்னு போட்டு தள்ளி குடுப்பாங்க
ஆமா ஆமாம்
நீங்க எப்படி ஹோட்டல் எல்லா போவீங்களா அடிக்கடி அதது என்ன
நா வந்து ஹோட்டல்லா போமாட்ட மேம் ஏதோ வேணுனா ஆர்டர் போட்டு சாப்ட்டுக்குவ ஸ்விகி சொமேட்டோ அந்த மாரி எதா ஆர்டரு போட்டு சாப்ட்டுக்குவ மேம்
அப்ப வெளிய ஹோட்டல் எல்லா போறது அவ்ளவுக்கா புடிக்காதா போட்டு
ஆமா மேம் எதா இருந்தாலு வீட்ல அம்மாட்டையே செய்ய சொல்லி சாப்ட்ருவ மேம்
நா வாரத்துல ஒரு நாள் சண்டே எப்பவுமே போயிருவ
ஓ அங்க ஃபேமிலி கூட போயிருவீங்களா
அ ஃபேமிலி கூட இல்லன்னா ஒரு சில நாள் ஃப்ரெண்ட்ஸோட
ம்
அப்டியே கொஞ்ச நேரோ சுத்தி அப்டியே வெளியே சாப்ட்டு வந்தா முடிப்போ
ஓகே ஓகே மேம் நா போ மாட்டனா கெடையாது போவ ஏதோ ஒரு நாள் போறோமா இந்த மாரி போய் மந்தி பிரியாணி சாப்டுவோ
ம்
அதோ ஏதோ ஒரு நாள் சாப்பிறதுல பிரச்சன இல்ல ஆனா ரெகுலரா அது சாப்பிட கூடாது
ஏ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க நா வெஜிடேரி அதனால அவங்க ஒண்ணுமே அவளுக்கா பிளானே பண்ண முடியாது அவங்க எல்லாரு இருக்கிறவங்க எல்லாருமே நான்வெஜ் ஜ் நா மட்டுதா வெஜினால நா சொல்ற எடத்துக்கு தா வருவாங்க அவங்க மந்தி அதெல்லா வந்து சொல்லுவாங்க நா சுமாரா பாப்ப ஓகே சரி நாங்க போல அப்டியே அவங்க விட்ருவாங்க நா சொல்லுவ போயிட்டு வா
தங்கு மாம் நீங்க
நா வந்து ஹிந்தி
ஹந்தியா
ஆமா
ஓகே ஓகே வா
நா அவ்ளோக்கா சாப்பர்றதில்ல அதலால அவுங்களுக் சொல்லுவே நீங்க வேணாப் போயிட்டு வாங்க அவங்ளு விட்டுட் போறதுனாலதாப் ப்டியேப் பழகிப் போயிடுச்சு
ம்ம் ஓகே ஓகே மா ஏ நீங்க மோஸ்ட்டாவே நான்வெஜ் சாப்ட மாட்டீங்ளா
இல்ல சுத்தமா சாப்ட மாட்டே நா இந்த எஃகு நான்வெஜ் ஒன்னுமே சாப்ட மாட்டே அண்டர் கிரவுண்ட் வளர்ற திங்ஸ் அவ்ளோக்கா சாப்ட மாட்டே
ஓ ஏ மேம் அப்டி
ஒரு உயிரக் கொன்ட்டு டம் எதுக் சாப்றோ நம்ம சுவைக்கு எதுக் கு யாரையோ கொல்லணு நம்ம அதுவு அவனாலப் பேச முடியா
நீங்க வந்து நீங்க மட்டுந்தா சாப்பட மாட்டீங்ளா இல்ல ஃபேம்லில யாருமே சாப்ட மாட்டாங்ளா
இல்ல யாருமே சாப்ட மாட்டோ
அப்பிடியா இல்ல அது உங்க கல்ச்சரா இல்ல நீங்ளே முடிவு பண்ணிட்டீங்க சாப்
இல்லல்ல அது எங்க கல்ச்சரு
ம்
அது இல்லாம அத ஒரு லாஜிக்கல்லதாம் பேசறாங்க ஒரு பேச முடியாத ஒரு உயிரை எடுத்து சாப்ட்ட அது எது நம்ளுக்கு சுவை எதுக்கு அந்த மாரி நம்ளுக் தேவ்
அதா அதா மேம் கரெக்ட்டுதா நீங்க சொல்றது
ருக்கு நெறைய நல்ல விஷ்யங்கள் இருக்கு சாப்பறதுக்கு பா நம்மனாலப் பேச முடியிது நம்மள யாரு அடிச்சாலே நம்ம அவ்ளோ பேசறோ இப்ப பேச முடியாதவங்களுக்கு எப்டி உயிரெடுத்து சாப்பல்லா
ம் அதா அதா மேம்
ஆமா
சேரி ம் குட் கல்ச்சர்
அதா
ம்
நெறையப் பேத்துக் சொல்லுவே நானு சில நாள் அவுங்ளு எனக்
அ அ என் தாத்தாவு இந்த மாரி முத்தர வெச்சிருப்பாங்கல்ல அந்த மாரி வெச்சிருக்காரு
ஓ
ம் அந்த சங்கு சக்கரம் அப்டின் சொல்ட்டு வெச்சிருப்பாரு
ஆ தெரியு சங்கு சக் கரோ இந்த இவரு வெச்சிருப்பாரு கிருஷ்ணனு
ராமானுஜர்
ராம்மனுஜனா அவு
ரா ராமானுஜர்ன் சொல்ட்டு ஒருத்தரு வாழ்ந்தாரு மேம் ஃபர்ஸ்ட்டு அவுரு வெச்சிருப்பாரு
அவரப் பத்தி ராம ஜன் பேர்லா நா அந்த ஒரு மேக்ஸ்ல ஒருத்தர் இருக்காருலாவ்
அந்த ராமானுஜம் அந்த ராமானுஜம் கெடையாது மேம் அவுரு வந்து மேக் ராமானுஜம்னு சொல்லுவாங்க சேரி ஒரு நிமிஷ ஒரே நிமிஷ இருங்க மேம் எனக்கு ஒரு கால் மட்டு வருது நா உங்களுக்கு பேசிட்டு கால் பண்றே ஓகே வா
ஆ சேரி ஓகே ஓகே
ஆ ஓகே மேம் ஓகே மேம்